ஆ
ஏ சொல்லுமச்சா எப்டி இருக்க என்னா பண்ணிட்டு இருக்க ஹலோ மச்சா ஹலோ
ஹலோ கேக்குதாட
ஆ கேக்குது மச்சா
உம் நல்லா இருக்கியா
ஆ நல்லா இருக்கோ மச்சா நீ எப்டி இருக்க
நா நல்லா இருக்கறேன்டா
உம் உம் உம் சேரி மச்சா சேரி மச்சா
உம் உம் என்னா பண்ண என்னா பண்ணிட்டு இருக்கா
ஆ சும்மாதா மச்சா வீட்ல படுத்திருக்கே ம்
நா என்ன அந்த மரோ நடலானு சொல்லி சுத்திட்டு இருக்கே அத பத்தி நீ என்னா நெனக்குற
பரவால மச்சா ரொம்ப நல்ல விஷயந்தா பரவால்லாம வாழ்க்கையே ரொம்ப சிரமமா இருக்கும்லா
ம் எப்டி சொல்ற
ஆமா நம்ம சுவாசிக்கிறதுக்கே ஆக்சிஜன் வேணு இல்லைன்னா நம்ம எப்டி உயிர் வாழ முடியுமா மரோ இல்லனா
ஆமாடா இது பள்ளிகூடத்துல படிச்சது ஞாபக இருக்கு நீ சொல்றப்ப
ப்ப அந்த மர இருந்தா வெயில்ல கொறை இது அந்த கோடை காலத்ல
உம்
அ அப்பறோ அதா வெயில் தாங்க முடியுமா மரோ இல்லன்னா நெலல்ல போயிக்கலா ஆ சரி மரோ இருந்தா நெழல்ல போய் நிக் இருக்கலா
மு மு முன்னயெல்லா நம்ம ஊர்ல நெறைய மரம் இருந்து ச்சு இப்ப பாத்தா அ கொஞ்சம் கொஞ்சம் தா இருக்கு
அதனால தா அந்த இது சூரியனோட அந்த வெப்பமும் அதிகமா இருக்கு அந்த சுற்றுச்சூழலும் ரொம்ப குறைஞ்சே போயிடுச்சு
ஏய் ஒ நாவ இருக்காடா நம்ம வீட்டு பக்கத்துல பெரிய வேப்பமரம் ஒண்ணு இருந்துச்சு
ஆம்மா மச்சா அது கீழே எவ்ளோ பேரும் உக்காந்து பேசுவாங்க அப்போலாம் எவ்ளோ இது பண்ணி இருக்கங்களா
மா அது வந்து சாயங்காலத்துல அங்க காத்து வரும்பாரு வேற லெவல இருக்குடா
ஏ அதான் மாச்சா அந்த மரத்தோட சக்தியே அடிக்கிற காத்துக்கும் அங்க உக்காந்துக்கிறதுக்கும் அப்டி பாடுத்தா அப்டி சொர்க்கா மாரி தூக்கம் வரனும் ச
என்னம்மா மரம் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமா என்ன
ஆரம்பத்துல நல்லா கவனிச்சு பாத்துக்கணும் மச்சா தண்ணி ஊத்தணும் வேலி போட்டு அடைக்கணும் அப்றோ அதுக்கப் அப்புறம் அதுவா தானா வளர ஆரம்பிச்சிரும் நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாத்த போது மச்சா நம்ம எப்பனா கொஞ் கொஞ்சோண்டு உழைப் இப்பதுட்ட குடுத்தோம்னா நமக்கு வந்து அ அதோட உழைப்பெல்லாம் நம்ம குடுக்க ஆரம்பிச்சிரும் மொத்த உழைப்ப அது நம்மளுக்கு குடுக்கும்
ஆமா ஆமா எந்த மாரி மரம் வளர்க்கலா அதான் ஐடியா இருக்கா
ஆ எந்த மாரி மரம்னா வேப்ப மரம் வளர்க்கலாம் புளிய மரம் வளர்க்கலாம் ஆழமரம் இந்த மாமரம் கொய்யா மரம் எல்லா வளர்க்கலாம் இருக்கலா மச்சா கொய்யா மரலாம் நம்ம வீட்ல இருக்கு மச்சா டேஸ்ட் அப்டி அள்ளு மச்சா
ம் ம்
ஷ்டத்தரமா இருக்கு அது வந்து ப பாக்கறதுக்கு காயாதா மச்சா இருக்கு
ம்
ஆ உள்ள வந்துஸ் ஒரு ரோஸ் கலரு மச்சா
ம் ம்
அப்பிடி இருக்கு மச்சான் அந்த சுண்டி விட்டா ரத்தம் வருனு சொல்லுவாங்க தர
ம்
அந்த மாரி இருக்குமாச்சா பழம் ஒரு அந்த டேஸ்ட் அப்பிடி நாக்கல வச்சோம்னா வச்சிக்கியா நாக்கு அப்பிடே நக் நடனம்மாடும் மச்சா
ம் சேரி மாம்பழத்துல என்ன பயன் ரா
ஆ மாமரத்துல என்ன பையன்னா நழல் கெடைக்குமாச்சா மரம் வேற பெருசா இருக்குமா
ம் ம்
அ நிழல்லு கெடைக்கு அப்புறோ வந்து பழம் மாம்பழம்ங்கிறது அதுவு நெறைய வகையான மாம்பழம்ல்லா இருக்கு மச்சா மரம்மா இருக்கு அந்த ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க தெரியுமா ஆ அந்த எனக்கு அந்த ஒ ட்டு மாங்கா அந்த மாம்பழத்துல இருக்கிற டேஸ்ட் இருக்கு பாரு மச்சா
து அத விட விமோனி எல்லா கேள்விப்பட்டறியா அத வந்து து நா இப்ப சின்ன பிள்ள இருக்கும் போது சாப்பிட்டது விமோனியா வந்து அந்த டேஸ்டோடந்துச்சு ஆப்பிள் ஆப்பிள் போலருக்கு உள்ளார பாத்தன்னா அந்த அளவுக்கு டேஸ் தார்கு
வா நீ சொல்லு மோதே எனக்கு அப்பிடியே எனக்கு வாக்குல்லா எச்சு ஊருது மச்சா சாப்புனு போலே ஆசையா இருக்கு மச்சா
ம் அதாது மாமத்துல வந்து அந்த பறவைகல்லா ரொம்ப சேப்டியாவு இருக்கு ங்க வீடு கட்டிருக்கு அது மட்டுக்கு ஒரு வீடாவது இருக்குது
ஆமா மச்சா இப்பதா வந்து மரத்த வெட்றாங்க அதல்லா வெட்றத பாத்தலே ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சா
ம் ம் எனக்க அப்பிடிதா ஒரு மரோ வளர்க்கணு அது வந்து பல வருஷோ ஆகு வெட்ட சில நிமிஷதா
ஆ மச்சா கரெக்டா சொன்ன நம்ம ஊர் க்குலா அந்த மரகண் நடற நெகழ்ச்சிலா வப்பாங்க மச்சா
ஆ
ஆ அது முன்னாடியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப அதல்லா நடக்கறதுகூட இல்ல மச்சா
ஆமா ஆமா ஆமா
அவுங்கவுங்க அவுங்கவுங்க வேலய பக்கதா மச்சா கரெக்டா இருக்கு போல அ அடுத்த வேலையெல்லா பாக்க மாட்றாங்க ஆ
அதுனால ஒரு மரோ வெட்னா குரிஞ்சது பத்து மரமாது நடனுன்டா
ஆமா மச்சா இது வந்து எப்டி பண்ணா அந்த ஸ்கூல் பசங்கலா சேத்துக்கணு மச்சா ச் சேத்துக்கிட்டு அ அவிங்களுக்கு வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு மாரி குடுக்குனு
ஆமா
அது இல்லாம அந்த மரத்தோட பயன்லா அவங்களு சொல்லி்க்குடுத்துருனு இந்த மர வச்சா இந்த பயன் தரு இந்த மர வச்சேத் ஷத்துல இத்தன வருஷ ஆவு இத வந்து வளந்து நம்பளுக்கு பயன் குடுக்குறதுக்கு இப்ப நீங்களல்லா வைக்கிறீங்கன்னா வச்சுங்களே இப்ப நீங்க ரோட்ல வச்சுட்டு போறீங்கடா நீங்க எப்பனா அந்த போற வழில அழக் ஒரு சும்மா ஒன்னு இல்ல ஒரு வாட்டர் பாட்ல்லே நீ வைக்கிற ஏனா ஒரு பத்து கண்ணு வைக்கிறீங்கனா ஒரு பத்து பேர் வக்கிறீங்க
உ
ஒரு வாட்டர் பாட்லேயோ ஒரு சும்மாத் திலயோ ஒரு வாட்டர் பாட்ல்லே வச்சீங்க நீங்க டேய்லி ஒருத்தவ அந்த வாட்டர் பாட்ல்ல தண்ணிய புடிச்ச வந்து இதுல ஊத்திவுட்டு போற போக்குல ஊத்திட்டு போனினா அது பாட்டுக்கு வளந்துரு வளந்ததுகப் அப்புற நீங்க வந்து அத பாக்குறப்போ ஆகா இது நம்ம வச்ச மரமாச்சே கண்ணா சே இப்ப இவ்ளோ பெருசா வளர்ந்துருச்சு
உ
அம்ம இதல்லா வக்கிறப்போ துக்குலுண்டா இருந்தோ இது நம்ளோட பெருசா வளந்து நீங்க ஒரு ஆள்ட சொல்லா ஆஹா இது நல்லாருக்கே அப்புன்னுசொல்ட்டு அந்த ப பசங்களு வக்க ஆரம்பிச்சுருவாங்க
ஆமா மா
அது அது ஒரு இது மச் ச்சா அது ஒரு விழிப்புணர்வு வந்து நம்ம எப்படியாச்சு கொண்டு போணு மச்சா மரோ வைக்கணுங்கிற அந்த விழிப்புணர்வு
அம்மா விழிப்புணர் கொண்டு வரலா அட்தது அப்ப எதிர்காத்து வந்து சுற்றிச்சுலலு கொஞ்சோ பாதுகாக்கலா என்ன சொல்ற
ஆமா மச்சா சொல்றது கரெக்ட் தா மச்சா
உ மாடு த்தது மரத்த வளத்தோ வச்சுக்கே மழைக்கு மழ மழ பெய்யு அதுக்கு உதவலா என்னா சொல்ற
ஆமா மச்சா மழ பெய்யு அந்த காத்தோட காத்து வந்து ஒரு ஈரமான ஒரு குளிர்ந்த காத்தாருக்கு
ஆ
அ மழ வந்தா ரொம்பவு அதிகமா பெய்யு மச்சா
நீ யோசுச்சு பத்துருக்கியா இப்ப நம்ம ஊர்ல வந்து மரத்த வெட்னால நம்ம ஊர்ல ஃபுல்லா வெயிலுதா வந்துகிட்டு இருக்கு இப்ப எங்கெல்லா மரோ அதிகமாருக்கோ அங்கெல்லா மழ பேஞ்சுக்கிட்டே இருக்கு நீங்க மழப் திருபதில்லா பாத்தீன்னா உனக்கு தெரியு
ஆமா மச்சா மலைப்பகுதியில வந்துட்டு இதுல என்னன்னா மலைப்பகுதியில வந்து காடாருக்கு மழ பெய்யுது ஆனா மழையில இருந்து எல்லா தண்ணி கீழதா மச்சா வருது அந்த கீழ வரத் தண்ணிய கூடஸ் சேமிச்சு வைக்க மாட்றாங்கன்னா எந்த அளவுக்கு இதா இருக்காங்கன்னு பாரு மச்சா
அதும் மழ தண்ணி அப்டி ஜில்லுன்னு இருக்கு அப்டி அங்க பேயிரதெல்லா
ஆம்மா அது இந்த மழ செய்டுல்லா போனா அந்த அருவி எல்லா இருக்கும் பாரு மச்சா
ம்
அதெல்லா நல்லாருக்கு மச்சா அருவில்லா அருவில்லா குளுச்சுருக்கியா மச்சா நீ
நாலா குளுச்சுருக்க நறையா டைம் குளுச்சுருக்க
ஆ அறிவில குளிக்கிறதுக்கு ஒருதடவ போன மச்சா எங்கன்னா கன்னியாகுமரி போன மச்சா ஃப்ரெண்டுக கூட நானு எம் ஃப்ரெண்டும் போனோ மச்சா அங்க அருவி ப்டில்லா இருக்கு அப்புன்னு சொல்ட்டுதாம் மச்சா போனோ எப்புன்னா மல மேல ஏறோ மச்சா ரெண்டு பேரு
ஆ
ஆனா அங்க போனா கடசில அருவில இருந்து தண்ணி வர்ல மச்சா
ம் ம்
என்ன பண்றது வந்து டோ அப்டின் சொல்ட்டு அங்கு கீழ இருக்குற தண்ணில அப்டியே சும்மா குளுச்சுட்டு வந்தோ மச்சா ம் காரணோ என்ன மச்சா மரத்த வெட் ட்டுறாங்கேம் மழ இல்லாம் போய்டுது அதா காரணோ ஆ எப்பனா ஒரு சுற்றுலா தலமா இருக்க வேண்டிய எடம்லா ரொம்ப இதாயி போயிடுது
ஆமா அது யாருக்குமே தெர்ல கூகுள் மேப்ல பாத்தா கூட அந்த எடமே தெர்ல நம்மளே எதோ கண்டுபுடுச்சி உள்ளது பாக்க வேண்டிதா இருக்கு
போனோ ஏன்னா அது வந்து அந்த எடத்துல வந்து எப்டி சொல்றது எல்லா அத மறந்துற்றாங்க மச் சா அந்த பக்கோ போறதுக்கு வேல இல்லாம போயிடுது
நம்ம போறப்ப அது வேலி போட்டு தடுத்து வெச்சிருந்தாங்க நியாபோருக்கா
எடுத்து வெச்சுட்டாங்க இருக்கு மச்சா அந்த வேலில ஏ அய் குதிச்சு போனோ
அது வந்து யாரோ பாத்துர கூடாது போயிட்டு நைசா குளிச்சுட்டு வந்துர்லா
ஆ
ஆனா அந்த தண்ணில குளிக் தண்ணில குளிச்சதுக்கப்புறோ து ஜில்லு இருந்துது ஆனா ஆனா என்னா அங்கங்க அட்ட அ
கூலிங் ஆனா அதிகோ மச்சா அங்க கிளைமேட்லா நல்லா இருன்ச்சு மச் சாம் பரவாயில்ல அந்த அந்த சைடு ஏரியாலா ஓரளவு டெவலப் குல்லாதாயிருக்கு
ஆமா
இருந்தாலோ இன்னோ கொஞ்சோ டெவலப் பண்ணாங்கன்னா இன்னோ சூப்பராயிருக்கோ மச்
ஆமா அங்கெல்லா வந்து வெயில் அடிக்கல பாத்தியா மரோ ஆனா அங்க சுத்தியிருக்கு அதனால வந்து வெயில் அடிக்கல நம்ம ஊர்ல பாரு
ஏ இப்ப ஆ அதா மச்சா வாசல்ல தூக்கி கால வெச்சா கால அப்டியே கருவுர கண்டிஷன்கு போறா மாரிருக்கு மச்சா அந்த ஃபீலிங் வருது மச்சா
என்னத்த பண்றது
ஆமா மச்சா இப்டியே வாழ்க்க இப்டியே இந்த உலகோ இப்டியே போயிடுமான்னு ஒரு பயமாவோயிருக்கு மச்சா
உ இப்ப நீ என்ன இது மரோ நடலனா ஒரு இது இதா இருக்கியா
ஆமா மச்சா மரோ நடணு மச்சா நா வந்து நம்ம வீட்டுல வக்கிறத விட
உ
வெளில எல்லா போயிட்டு வக்கணும்ச்சா அப்போ நம்மலா அ இந்த நூறு நாள் வேல பாத்துட்டு இருக்காங்க
ஆ
அது நா மரோ வைக்கிறாங்க அந்த கூண்டு கட்டி டெயிலியு தண்ணி எல்லா ஊத்துறாங்க அது அப்பிடியே கரெக்ட்டா லெவலா போ ஆ அது கரெக்டா லெவலா போச்சுன்னா அது நல்லா இருக்கு மச்சா எப்பனா ஒருவ எப்பனா ஒரு ஒரு மாசோ செய்வாங்க அதுக்க அப்புறோ அத விட்டுட்டு அடுத்த ஒரு இத பாக்க போயிடுவாங்க அப்பிடில்லாமா அதுக்குன்னு கரெக்டா இருக்கு போட்டுருக்கங்களா இதுக்கு ஒரு ஆள் போட்டுருக்கங்களா அத டெய்லியு பாத் த்டே இருக்கணு மச்சா
ஆமா அதுக்கு தண்ணி டே ப்ராப்பரா ஊத்திட்டே வரணும்மல
அ அது இல்லாம இவுங்க வந்து அத வேலையாதா பாக்குறாங்க
ம்மா
ஆ ஏனோ தானோனு பாக்குறாங்க ஆனா அது வந்து நம்மளோட வாழ்வாதாரத்த அதுதா நிர்ணயிக்க போது அப்பிடிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்ல அவுங்களுக்
அ கான்செப்டே மறந்துறாங்களா
ஆ ஏன்னா உங்களுக்கு வந்து வேல பாக்கணு வேல பாக்கணு அங்க செடி வ இச்சி கூண்டு கட்டி இது பண்ணா நம்மளுக்கு சம்பளோ வரு
ம்மா
அப்பிடித்தா பாக்குறாங்க அது ஒரு ஒரு ஃபீலிங்க் ஒரு அந்த ஒரு அன்பவா ஏன்னா இப்ப நம்ம பேசுறோனா அந்த அதுங்களுக்கு புரியு மாச்சா அந்த செடி கொடிங்களுக்குல்லா புரியு ஏ ஆ எங்க அம்மாலா சொல்லுவாங்க நம்ம போயிட்டு அந்த இடத்துல பேச்சு வார்த்த பேசுற சவுண்ட் எல்லா கேட்டா செடிங்க எல்லா நல்லா வளரு அப்பல்லா சொல்லுவாங்க மச் ஆ அது உண்மையா பொய் எல்லா தெர்ல ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக் க்கு நம்ம போயிட்டு அது பேச ஒரு நிம்மதியாசு நம்மளுக்கு கெடைக்கு மாச்சா அதுளுக்கு ட்ட போய் பேசுறது தாவரங்கள உயிரினங்கள் நாம பேச நம்மளுக்கு நிம்மதி கெடைக்கு ஏனா யாருமே இல்லாம தனிமையில இருக்கு அப்பின்னா வச்சுக்கியா நம்ம புரிஞ்சுக்குற நம்மளோட மைண்ட் செட்டு தானே எல்லாமே நம்ப பேசுறப்போ அ இந்த காத்து வீசு
ம் ஆமா
செடி அசைதறதெல்லா ஆகா நம்மட்டா அது பேசுதுடா
உம் உம்
அப்டி தா ஒரு ஃபீலிங் எல்லா குடுக்கு மச்சா அது
ஆமா ஆமா சொல்றது கரெட்க்டு தா
உம் ஆன இப்ப என்னடானா இப்ப மரோ வெட்றாங்க ஓகே இந்த கருவேல மரங்கள் எல்லா நம்ம நெலத்தடி நீர வந்து ரொம்ப பாதிக்குது அதுதா
ஆமா ஆமா
அழுச்சாங்கன்னா பரவால்ல
உம் ஆனா அந்த கருவேல மரோ வந்து தண்ணி சேமிச்சு வச்சுக்காது இழுத்துதா வச்சுக்கு
இல்ல இல்ல மச்சா கருவேல மரந்தா தண்ணியே இல்லாம ஃபுல்லாவே அது எடுத்துக்குது
அதுதா தண்ணிய அப்டி இழுத்து அந்த மரத்துக்கு தேவயான ஃபுல்லா இழுத்துக்குது தண்ணி அப்டியே
அது அத எடுத்துட்டாங்க அப்டின்னா கூட நம்ம நெலத்தடி நீர வந்து பாதுகாத்துக்கலா ஏன்னா வந்து எப்டின்னா அத எடுக்குறது